சார் எப்டி இருக்கிங்க
ஆ ஓகே சார் நீங்கோ நீங்க காலைல இருந்து என்ன பண்ணிங்க ஒர்க் எல்லா எப்படி போச்சு இன்னைக்கு
ஒர்க்லா நல்லாதாமா போச்சு
எப்படி சார் வெயில் போடுதே நீங்க எப்படி எந்ச்சு காலையில எழுந்ச்சு நீங்க ஆபீஸ்க் எல்லா போவீங்க
போய் தான மேடம் ஆகணு
என்னவோங்க ஆமாங்க நீங்க வந்து பைக்ல்லா ஓட்டிட்டு போவிங்களா ரொம்ப தூர
ம் அப்பனா உங்களுக்கு ரொம்ப தூர அப்டியே கை வெச்சுட்டே ஓட்றிங்களே பைக்கா இருக்கட்டு காரா இருக்கட்டு அப்பனா உங்களுக்கு வலிக்காதா சார்
வலி இருக்கதாமா செய்யு ரொம்ப தூர போற மாருந்ச்னா டராவல் பண்றதா இருந்துச்சன்னா அதுக்கேத்த மாரி வலி வலிக்குதா செய்யு அது போகும்போதா அது தெரியு அது ஒரு வேலை இப்பதனால அந்த வேலை நடக்கணுமே அவதுக்காக ஓட்டு போறது அது போயிட்டு வந்தா அந்த வலி தெரியாது
ஓ அப்பனா எ எ எவ்வள கார் ஓட்ட தெரியுமா சார்
ஆ ஓட்டுவேன் மேடம் கார்ல்லாம் ஓட்டுவேன்
ம் இப்பனா இப்ப நீங்க ஆ ரொம்ப தூரம் டிராவல் பண்ணிருப்பீங்கல்ல
சேரி ஊருக்கெல்லாம் போயிருக்கல எல்லாம் ஸ்கூல் லீவ்ல எல்லாம் ஊருக்கு போவோ
ஹீல்ஸ்க்லாம் ஹீ ஹீல் சுல்ல எல்லாம் மழை ஏறிர்ப்பீங்கள
ஆ அதெல்லாம் ஏர்னோ அவுங்க ஓட்டிருப்பாங்க
அது எப்டி எப்டி பெண்டாயி பெண்டாயி வருமே அது எப்டி சார் போறது
அதான் ஹீல்ஸ் சோ அது அந்த மாதிரிதான் ஓட்டணும் ரெண்டாவது கீர்லே போனு வண்டியில்லனா மூணாவது கீர் ஏத்தலாம்
போற எங்களுக்கே தலை சுத்துது ஆனா நீங்க ஓட்றீங்க ஓட்றீங்க பிளஸ் நீங்க அத நீங்களும் எங்கள மாரி போறீங்க பிளஸ் ஓட்றீங்க ரெண்டு இருக்கே சார் உங்களுக்கு அப்பனா
எல்லா ரோட்ல நம்ப வந்து ஹைவேல போறோம் அதுக்கேத்த மாதிரிதா இது வந்து மேல ஏர்றோம் மேல ஏறும் போது அதுக்கே அ மாரிவா அதுக்கேத்த மாரி வண்டி ஓட்னா கரெக்டா போவோம் வண்டி ஆப்போசிட்ல வந்தா பாத்துக்கணும் அந்த பெல்லு திரும்போதுதான் வண்டி நச்சி வருதா இல்ல ஆரோன் அடிச் செக் பண்ணிட்டு போனோ
ஓ
போனா போயிடலா ஆனா கொஞ்ச இததா இருக் கு ஏனா ஹீல்ஸ்ஸாயிச்சே அப்டின்ட்டு கொஞ்சோ இதாதா இருக்கு அது எச்சரிக் கையா ஓட்னு அங்கல்லா ஹில்ஸ்லா அவ்ளோ சீக்கிர ஓட்ட முடியாது ஹில்ஸ்லல்லா நம்ப வண்டி ஒரு எடத்துல கார் நின்ருச்சுனா அது பின்னாடி இப்ப நிண்டு நம்ம போறதாருந்தா வண்டி பின்னாடி ஓடிடு அதுக்கு ஏற்ற மாரி நம்ம கீரா போட் டு அதுக்கு ஏத்தமாரி செக் பண்ணி ஓடணு பொறுமையா அது ரொம்போ ஓ ட்ற ஓ நல்லா ஓட்றவங்க மட்டுந்தா ஓட்ட முடியு இந்த போய் எ எடுத்தோன்ன ஓட்டிட்டு நம்ப ஓட்டிட்லா அப்டினு நெனச்சுலா ஓட்டிட்டு போனா அதுதா தப்பு தவறான முடிவு அதெல்லா அப்டி ஓட்ட முடியாது மேலெல்லா பொறுமை கடப்பிடிக்கணு அதுவே அது மாரிதா அதுக்கு ஏத்த மாரி வண்டி டிரைவரு அதுக்கேத்தமாரி ஓட் டுனா மட்டும்தா ஓட்ட முடியு மேல இப்ப எறங்கும் போது சர்ருனு எறங்கு போகும்போது ஸ்லோவாதா ஏறு க்கு வண்டி எறங்கும் போது ஸ்பீடா எறங்கும் அதுக்கு அது அப்போ வரும்போது என்ன பண்ணனும்னா போம்போது ஆக் ஸிலேட்ருதா அதிகமா குடுக்கணு வரும்போது பிரேக்கதா அதிகமா யூஸ் பண்ற மாரி இருக்கு
ஓ ஆக்ஸ்லேட்டர் குடுத்தாதா மேல ஏறும்ல ஆஹ் அப்ப கீழ எறங்கும் போது பிரேக்ல கால் வெச்சுட்டே இருக்கணுமா
ரோடு வரைக்கு ஓட்டிட்டு பொறுமையாதா ஓட்டனு ஸ்பீடா ஓட்டிட்ருந்தா வந்து பிரேக் புடிச்சாலு திடீர்னு வண்டி குப்பறடிச்சிரு
ஓ இப்போ இப்பெல்லா சிங்கிலா இருக்குல்ல வழி இப்போ ஹில்ஸ் ஏரும் போது சில வழிய செங்கு செங்குத்தா இருக்கு அதெல்லா எப்டி சார் மேல வண்டி இப்டி டர்ருனு ஏறுது
அதாவது இந்த மாரி இன்ஜின் கெப்பாசிட்டியா பவர்ஃபுல்லிங் இன்ஜின் இருந்தா அது அசால்டா இருக்கு அந்த பெரிய பெரிய வண்டிங்கள்ளா எடுத்துக்கங்க அதெல்லா வந்து அந்த இது இன்ஜின் இது ஹீட்டாவே இருக்கு பவர் இருக்கும் சாதா வண்டியெல்லா எடுத் திங்கனா அந்த அளவு பவர் இருக்காது அதிக மொத்தமா நம்ம ஆக்ஸிலேட்ரு குடுத்து வண்டி அப்றம்தா இழுக்கு அது வந்து கொஞ்சோ செலது ரிஸ்க்கானது வரு
இப்போ நார்மலா இப்போ எ ப்ச் ரோட்ல ஓட்டுறாங்கல்ல இந்த மூண் ரோத வண்டி வரும்ல ரோடுல்லாம் போடுவாங்கல்ல அப்ப அதெல்லா எப்படி சார் ஹீல் ஸ்ல ஏறு
அதுதானா அவ்வளவு சீக்கிரம் ஹில்ஸ்ல அதா பொறுமயாதா போவு அது
அது எத்தினாள் போவாங்க எத்தினாள் ஊட்டி ஊட்டி போவாங்க மேல
அது நம்ம இப்ப கார்ல போனா ஹீல்ஸ் ஏர்னா ஒரு ரெண்டு மண் நேரம் மூண் மணி நேரம் ஆகுற்ன்றில்லீங்க ஆமா போறதா இருந்துச்சுனா எப்படி கம்பல்சரி ஒரு ஆறு மண் நேரோ ஏழு மண் நேரோ ஆயிடு
உம் உம்
ஏனா டயர் எல்லாம் பெருசு அதுக்கேத்த மாரி எடுத்துட்டு போனு திரு போன வண்டி வரு கொஞ்சோ பொறுமயாதா போவோ வண்டி அப்போ நீங்க போக முடியு நடந்துதா
அதெல்லா எப்படி வந்து என்ன சொல்றது இப்போ நார்மலா ரோட்ல போம்போதே அது வந்து நம்ம போ ஒரு எடத்துக்கு போயிட்டு வரவரை இப்பதா அந்த இதே கிராஸ் பண்ணு அது மா த்திரி எப்படி மேல ஏத்தி போவாங்க அது அது ரோத சுத்தவே ஒரு நாள் ஆற மாரி இருக்குது
ஆமா ஆமா
உம் உம் பைக்னா ஈஸி ஆயிடு காரு ஏறிடு உம் ஆனா இந்த வண்டி ஏறாது கஷ்டமா இருக்கே ஓ அப்ப அதுல ஸ்ட்ராங்கா இருக்குமா
அது எல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு வெயிட் ஹெவி வெய்ட்டா இருக்கு ஏன்னா ஒரு பொருள் இப்போ எல்லா எவி வெய்ட்டாதான இருக்கு அது மாரி அது ஸ்டாட்டிங்
ஹும் ஹும் ம் இப்போ மலையில ஏர்றாங்க நல்ல ஆஹ் அப்போ மலையில ஏறும் போது பைக்னா வந்து ஸ்பீடா போயர்றாங்க
உம்
கார்ல வந்து அவ்வளவோ ஸ்பீடா போ முடியாது அப்படிங்க மோ து ஒரு மல ஏர்றதுக்கு எவ்ளவு மணி நேர ஆகு
அது கிலோமீட்டரு கம்ப அ அ இது பண்ணம்போதுதா சொல்ல முடியு ஒரு முப்பது கிலோமீட்டர் இருந்துச்சுன்னா அம்பது சரி பத்த முப்பது கிலோமீட்டர் ஓட்றத இருந்தா அதிகபட்ச ஒரு பார்ட்டி நிமிட்ஸ தாண்டிக்லா
ஹ
நாப்பது நிமிஷம்ல தாண்டிடலா இதே ஆய்வு வை ன ரெண்டு மணி நேர ஆகு
ஓ
ஏன்னா பாத்து பாத்து பொறுமையாதா போ போறோ இதுனா நமக்கு ஒரே ரோடு நேரா போயிட்டே இருப்போ ஸ்பீட்ல இது அப்படி போக முடியாது முப்பது நாப்பதுலதா போக முடியு அதது அ டைம் இழுக்கு அல்லா போயிடு
ஓகே ஓகே இப்ப நா காரு ஓட்டனுன்னா எனக்கு பைக் ஓட்ட தெரிஞ்சிருக்கணுமா
பைக் ஓட்ட ஃபர்ஸ்ட் இந்த மாரி தான் பைக்கு கீரு இப்ப ஒரு ந நம்ம பைக்குனா கீர் வண்டி எடுத்து ஓட்னா தா கார் வந்து ஓட்டவே கொஞ்ச ஈஸியா இருக்கு ஏன்னா அதுல தா கிளட்ச புடிச்சு கீர போட்டு நாம மு எப்படி ஆக்சிலேட் குடுக்கறமோ அதே மாரி தா கார்லையு கிளட்ச புடிச் சு கீர போட்டு ஆக்சிலேட்டர் குடுக்கணு கீர்வண்டி ஓட்டனா மட்டு கீர்வண்டி ஓட்டனா அது ஓட்டிடலா அது இல்லைன்னா கீரோ அந்த ஆட்டோமேட்டிக்கு கீரு வருது கார்ல அது த வந்து நம்ம வந்து அதுக்கேத்த மாரி அந்த லெவலா வச்சுன்னா டிரைவிங் மோடுன்னு இருக்கு டிரைவிங் மோட்ல் வச்சு நம்ம ஆக்சிலேட்டு குடுத்தா ஆக்சிலேட்டர் அது போல் வண்டி நம்ம சாதா வண்டி ஓட்டுற மாரி இருக்கு பைக்கு ஓட்டுற மாரி இந்த சைடு ஓட்ற மாரி ஓட்டலா
ஓ அப்பனா வந்து கார் ஓட்டுறது கஷ்டம்னா பைக் ஓட்டுறது கஷ்டமா
எல்லாமே நம்மளுடய ஓட்ற பொருத்துதானே ஓட்டிருவோ நெனைச்சு ஓட்டுனா ஓட்லா எதிருந்தாலு கத்துக்கற வரைக்கு எல்லா கஷ்டந்தா கத் த்துக்கிட்டோனா எல்லாமே ஈசி ஓட்ற கத்துக்கிறாத வரைக்கு கஷ்டோ அதுக்கப்புறோ ஈசி ஓட்ட கத்துக்கிறாச்சினா அப்புறோ வந்து அசால்டா ஓட்டிட்டு போயிட்டே இருக்கலா
ம் எனக்குப் எனக்கு வந்து இ ப்போ பைக்கு இப்ப தா ஃபர்ஸ்ட் அதுக்கப்பற வந் உம் நா வந்து கார் கத்துட்டே கரக்ட்
உம் உம் உம்
ஓகே ஓகே சார் அப்பற சார் சொல்லுங்க நீங்க எப் படிங் ஓட்ட சின்ன வயசுல எப்டி கத் துகிட்டீங்க எத்தன வய்சுல கத்துக்கிட்டீங்க
ஆ வந்து பதனஞ்சு வயசுலயே கத்துக்கிட்டே பைக் ஓட்ட
பதனஞ்சு வயசுலயே
பதனஞ்சு பதனாளு வயசுலயோ
உம் அப்பன்னா நீங்க கீழ விழாம கத்துக்கிட்டீங்களா
ஓ எப்படி இருந்தாலு நம்மலுக்கு விழு கத்துக்கு போது ஸ்பீடா போன ஆர்வமா இருக் அந்த இதுல அவ ஓட் ஓட்டுவோ ஒரு இதுல ஓட்டுவோ திரும்பி ஏதாச்சு குறுகலா இந்தா நேர்ல வந்து ப்ரேக் அடிக்கவு கீழ உழதா செய்ரோ உங்களுக்கு தெரியாதில்ல அப்ப ஓட்டம் போது ஃபஸ் இப்ப உழுந்து உழுந்து ஓட்டும் போது ஓட்னதுக்கப் அப்பதா அது நம்ளுக்கு தெரியு ஆ இப்டி வருவாங்க அப்டி வருவாங்க அப்டி இந்த எடத்துல இப்டி பொறுமையா போணு இந்த எடத்ல ஆர்ணடிக்கணு இந்த எடத்துல நம்மோ ஸ்லோவா போன தா நம்
ம் ம்
யாராருந்தாலு கீழ உழுந்துதா உழாமலா யார்லயு ஓட்
நீங்கெல்லா எத்தன வாட்டி கீழ உழுந்துட்டீங்க
நால்லா மூண் நாலு வாட்டி உழு
பைக் ஓட்டம் போது
பைக் ஓட்டும் போ
ஓ
ம்
நால் வாட்டி அடிபட்ருக்குமே
ஆமா கை கால்லா தே கை காலு முட்டி தேய்யு பேண்ட்டெல்லா கிழிஞ்சிருக்
அய்யய்யோ
அப்டி கிழிஞ்சனாலதா இன்க்கி ஓட்ட கத்துக்
ஓ
அப்டியே தாங்க எல்லா ஓட்டிர்க்கோ
ஆ இப்போ வந்து நீங்க போறீங்கல்ல இப்ப சடனா குறுக்கா யாராவ்து வந்து என்ன பண்ணுவிங்க
வந்தாங்னா குறுக்க வந்தாங்னா முடிஞ்ச அளவு கண்ட்ரோல் பண்ணி நிப்பாட்ட பாப்ப
எப்படி சார் அந்த எடத்துல சடனா நிக்க முடியு பயம் டக்குன்னு நிக்கணுனா நமக்கு வந்து நம்ம எந்த அளவுக்குல இருப்போம் தெரியாதே
அதுதா அதுகுதா வந்து ஓ ட்டும் போது நம்ளுக் கவன எல்லா வண்டி மேலயே இருக்கனு கொஞ்சங் கூட செதறக்கூடாது ம் வண்டி ஓட்ட இதே வந்துட்டு போம்போது என்ன வண்டி வருது என்ன வண்டி போவுது எதாது தெரு இருக்கா திரும்பலாமா அப்டி இருந்தா கூட போனோனா ஏதாச்சும் உனக்கு அதா
இப்ப ஓட்டுறவங்க வண்டி சரியா ஓட்டுற மாட்டறாங்க ஸ்பீடா போறாங்க பயமா இருக்கு பாக்கும்போது
ஆமா ஆமா அந்த மாதிரி ஆகிடுச்சு இப்ப பசங்க எல்லா அப்பிடி நாங்கல்லாம் ஓட்டும்போதல்லாம் வண்டி தர்றதுக்கு பயப்படுவாங்க யோசிப்பாங்க சின்னா பய்யன் அப்டின்ல்லாம் தரமாட்டாங்க வண்டி எ போலாம்
அஹ்
யாருமே நம்மளுக்கு தரல்லயே அப்டின்னு நம்மகுள்ள நமக்குள்ள அப்டி இதாகும் ச் நம்ம குடுக்குறோ ஆசைக்கி சப்போஸ் அவுங்களோட இதுங்க என்னா பண்றாங்க ஸ்பீடா ஓட்றேன்டு ஓட்டிட்டு ஏதாச்சும் ஒன்னு பண்ட்டு வந்தற்றாங்க
ஆமா
இப்போ நம்மதான் எல்லாம் பண்ண வேண்டியதா இருக்கு அவுங்க குடுக்குறாங்கள்ள பேரன்ட்ஸ் குடுக்குறாங்கள்ள நம்ம பொறுமையா ஓட்டுவோம் வண்டிய சேஃப்டி பண்ணுவோம் அப்டியல்லாம் வந்து பசங்க நெனைக் அவன் ஓட் றான்னு நம்மளும்